வணக்கம் பா எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்றேங்க
ம் பைய எப்டி இருக்காரு
பைய நல்லா இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிருக்றா அவுங்க அப்பா கூட்டிட்டு வர போயிருக்குறாரு
ம் நல்லது
உங்க பைய அ பள்ளிக்கூடம் போயிட்டானாங்க
போயிட்டாங்க அவன் தா இப்போ கொஞ்சோ சமாளிக்க முடியலன்றா ரெண்டு கிளாஸ்ஸையு
ஓஹோ பல்லு ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்குங்க
ஆமா காலைல சீக்கிரோ எந்துக்குறது வேற ராத்திரி சீக்கிரமா தூக்கோ வருதா
ஆ ஆ ஆ
ஆனா ஸ்கூல் இதையு படிக்கணு இந்த நீட்டெது படிக்கணுன்றனால மல்லுகெட்டிருக்காங்க முடியல முடியலன்ட்டு
ஏங்க நீங்க அவுளோ பலு ஏத்தி வச்சீங்க அவன் முதுவ்ல்ல
ஆமாங்க புது ஸ்கூல் வேற அதுனால நெறையா எழுத குடுக்குறாங்க
ஆ
ஆனாலு அதுவு நெறையா இருக்கு அதுல கம்மியான ஆட்கள் இருக்காங்க வேற அதுனால இவனையே நம்பி இருக்காங்க போல இவன்தா வாய் தெறந்து கொஞ்சோ பேசுறான்னா பதில் சொல்றானா ஆன்சருலா
ஆ ஹா
அதுனால் எல்லா மிஸ்ஸு இவனியு கேக்குறாங்க இவன்ட்யே எல்லா பண்றாங்க நீட்டுந்தா
ஓ ஹோ
நடத்திட்டு இவன பா்த்து புரிஞ்சுதான் கேட்டுட்டு புரிஞ்சுதுன் சொன்னா போயிர்றாங்குளா
ஆஹா ஆஹா
அதான் சொல்லிட்ருந்தான் என்ன பண்றதுனே தெர்லமா எல்லாரு ஏன் மண்டைலே போட்றாங்க த்துட்டு வந்து என்ன சொல்லி குடுக்க சொல்ட்டு போய்றாங்க அந்த பசங்ளுக்கு அப்டின்ட்டு
ஐயோ இது ரொம்பா செரமோ இல்லைங்ளா இவன் படிப்பானா அப்புறோ அவுங்ளுக் சொல்லி் குடுப்பானா
ஆமா அதான சொல்லணு இந்த தடவ ஓப்பன் வந்தா மிஸ்ஸ அவன் நீட்டு படிக்கணு அவனுக்கு நெறையா இது இருக்கு அப்டின் சொல்லி சொல்லணு கொஞ்சோ
ஆ ஹா நீங்க போய் இப்போ ஒரு தடவ் சொல்லிட்டு வர கூடாதுங்ளாங்க
அது அது அவ்ங்க மீட்டு வைக்கும் போதா நம்ம போய் பேசணு இல்லனா பிரின்சுபிள் கிட்ட பர்மிஷன் வாங்கணு இது எது க்கு இவ்ளோ எஃபட் போட்ணு செரி அது டைம் வரும்போது சொல்லிக்கிலான்ட்டு
சேரிங்க சேரிங்க நல்லதுதா பிள்ளைங்க படிச்சா நம்க்கு நல்லதுதாங்க ஆனா அவனுக்கு கொஞ்சோ நேரோ கெடைக்கணு இல்லைங்ளா
ம் அது காலைலே ஏழரைக்குலா பஸ் வந்துருது சீக்கிரமா ஏன்ச்சுக்க வேண்டிதா இருக்கு படிக்கறதுக்கு
அப்புடிங்குளா பஸ்ஸுக்கு எவுளோங்க
பஸ்ஸுக்கு மூவாய்ர்த்தி ஐநூறுவாங்க
என்னங்க இது இங்க போய்ட்டு இங்க வர்றதுக்கா மூணாய்ருவா
ஆமாங்க இங்க இருந்து சாலிக்கிராமோ ஏ சி பஸ்ஸு
நீங்க கொஞ்சோ கொறைக்க கூடாதுங்ளா
கொறச்சுதாங்க அது மூவாய்ர்த்துக்கு வந்து மூவாய்ர்த்தி ஐநூறுவாய்க்கு வந்திருக்கு அது
அப்புடிங்குளா
அது கொஞ்சோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாரி கட்டி வச்சுருக்காங்க அதுனால எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாதாங்க இருக்கு அதுல
அப்புடிங்ளா அப்புடிங்ளா
அவங்களுக்கு இன்னு பர்மிஷன் வர்ல போல இருக்கு குளோபல் ஸ்கூலுக்கு அதுனால இப்பதைக்கி சி பி எஸ் சியா ரன் பண்ணிட்ருக்காங்க மேபி ஒரு ரெண்டு வர்ஷத்துல வந்துரு நெனைக்கிற
அப்புடிங்ளா நல்லது நல்ல
உட்லான்ட்ருக்கீங்க
பையன அவுங்க அப்பாக்கு பள்ளிக்கூடமே சேக்கணுன் நெனைக்கிலங்க அவரு கூடவே வச்சுக்குலான் நெனை க்குறாரு இந்த ஒரு வருஷத்துக்கு
கொஞ்சோ அப்டியே பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க
அவன் சின்ன பிள்ளையாதா இருக்குறான் நம்ம கூடவே இருக்கட்டு கொஞ்ச நாள் நம்ம சென்னைல இருப்போ அப்புறோ கும்பகோணோ போய் செட்டில் ஆய்ட்டு அவன் ஒரு வியாபாரத்த பாக்கட்டுன் நெனைக்குறாருங்க
என்னங்க வியாபாரியாக்க போறீங்ளோ
ஆ ஆமாங்க அவுங்க பாட்டிக்கு அதுதா ரொம்ப விருப்பங்ளா வியாபாரோ பண்றது
ம்
அங்கயே ஒரு பொட்டி கடயா போட்டு ஒக்கார வச்சிலானு நனைக்றோ
வியாபாரனா கூட நாலு நல்ல விஷயோ தெரிய வேணாமாங்க எத பன்னனுனாலு படிப்பறிவு வேணும்ல
எல்லா அவனே கத்துப்பான்றாருங்க அதனால அப்டியே பன்னிட்லானு நானு அவரு ஆசக்கி ஒத்துக்கிட்டங்க
ம் நீங்க அந்த கடைல வேலைக்கு போ போறீங்ளா
ஆமாங்க பின்ன நம் கடையா ஆயிட்ட பிறகு நம்பதானங்க பாத்துக்கணு
என்னங்க ப வியாபாரோ பாத்தர வியாபாரமா
பாத்தர வியாபாரோ‌ பொடவக்கட மள்ளிக ஜாமா எல்லா போட்டு பாக்லான் இருக்கறோங்க
ம் நல்லதுங்க நல்லதுங்க இந்த பொடவ வியாபாரோன் சொன்னீங்ளே அதுல எந்த பொடவங்க நல்லது சாஃப்ட் சில்க்கா இல்ல ட்ரெடிஷ்னல் சில்க்காங்க
நம்ந பக்கோ வந்து கைத்தறி தாங்க அதிகமா ஓடு
கைத்தறிலா என்னா வெலங்க வருது
எல்லா ஒரு ஆயிர்வாலந்து தொடங்குதுங்க நீங்க வந்தீங்க னா எப்படி வேணாலு இப்ப எங்க மாமியா பாத்துட்ருக்கறாங்க வீட்ட எங்களுக்கு எழுதி குடுத்துட்டாங்க நாங்க வீட்ட இடிச்சி ஒரு கட கட்டி வச்சுட்டோ
பரவால்லீங்ளே
ஆ ஆமாங்க எல்லா க அ இது பாத்தரலோந்து எல்லா போகுது ஒரு எட்டு வாங்க ஒங்களுக்கு என்னன்ன தேவயோ எடுத்துட்டு வருவீங்க
கண்டிப்பா வரங்க மெயின் ரோடுன்றீங்க நல்லா ஒரு கடய கட்டிக்கோங்கங்க ஒரு வருமானோ வருல்ல
ஆமாங்க அதுதா கடய கட்டி தா நடந்திருக்கு வியாபார போய்ன்ட்ருக்கு இப்ப எங்க மாமியாதா பாத் துட்ருக்காங்க எல்லாத்தியு
பரவால்லீங்க
ஆம்
எந்த எடனோனு கரெக்டா லொக்கேஷன் அனுப்புங்க வந்தற
ஆமாங்க நீங்க போன தடவ வந்தீங்க கும்பகோணோ வீடு அதேதாங்க
அதே வீடா அப்ப பழைய வீடா இருந்துதேங்க
ஆமாங்க இப்ப அத இடிச்சிட்டு ஒரு கடய கட்டி வச்சுட்டோ நாங்க அவுங்க கடையிலே சமையலு கடையிலே படுக்கறது எல்லாமே அவுங்களுக்கு இப்ப கடையிலே பண்ணி குடுத்துட்டோ
யாருக்குங்க ஒங்க மாமியாருக்கா
ஆ ஆமாங்க
இல்லைங்க ஒங் கடைக்குள்ளயே வச்சட்டீங்ளா மாமியார
ஆமாங்க ஒண்டி கட்டைக்கு என்னாத்துக்கு அம்மா பெரிய வீடுங்க
அப்ப வீட்ட என்ன பண்ண போறீங்க
வீட்ட வந்து அததாங்க வீட்ட இடிச்சு கொஞ்சோ கடயா மாத்திட்டோ முன்னாடி பின்னாடி கொஞ்சோ தோட்டோ காய்கறிகள்லா போட்டு வச்சுருக்குறோங்க ஏனா அவுங்க ஒண்டியாளு பாருங்க சமைக்க கொள்ள அவுங்களுக்கு இதுவா இருக்குன்ட்டு காய்கறிகள்ல்லா போட்டு வச்சுட்டோ
அப்படிங்களாங்க
ஆமாங்க
நீங்களு ஊரோட போய் செட்லாய்ட போறீங்களா இன்னு கொஞ்ச நாள்ல
ஆமாங்க கூரோட போயிடலானு இருக்கறங்க பிள்ளைக்கு கொஞ்சோ அப்டே வியாபாரல்லா சொல்லி குடுத்தா மாதிரி இருக்கு பாருங்க
சொல்லி்க் குடுங்க ஆனா பள்ளிக்கூடத்துலயு சேருங்கங்க வுட்றாதீங்க
அதுதா அங்கயே நெறைய பள்ளிக்கூடங்க இருக்குதுங்க அரசு ப பள்ளிக்கூடங்களே
ஆமாங்க எ தோழி கூட ஒருத்தி அந்த மாரிதா அவளோட பையன அரசு பள்ளில தா சேத் த்துருக்கா கொழந்த நல்லா படிக்குதுங்க
ஆமாங்க அரசு பள்ளிலே சேத்துட்டு மீதி போக நேர வியாபாரமவந்து பாக்கட்டுனு சொல்லிக் குடுத்துருக்கு
ஆமாங்க செலவில்லாத வாழ்க்கையே கண்டுபிடிச்சிருக்கீங்கன் சொல்லுங்க
ஆமாங்க ஆமாங்க கையில பண ஒன்னு இல்லங்க இருக்குறத இடிக்கி புடிச்சிதான நம்பங்க நம்ப வாழணு பிற்காலத்துல பசங்களுக்கு கொஞ்சோ சோ நல நட்டு சேத்து வெக்கணு இல்லைங்கலா
ஆமாங்க நெல சேத்து வெக்கிற மாரி படிப்பையு சேத்து வெக்கணுங்க நல்ல படிப்பு குடுங்க
ஆ அதுதாங்க அரசு பள்ளிலயே இப்ப எல்லா வந்துடுச்சுன் சொன்னாங்க சேரி அங்கயே சேத் து வுட்டுடுவோன் நெனச்சிருக்கேங்க
நீங்க எங்கங்க படிச்சீங்க அரசு பள்ளியா
நா வந்து தனியார் பள்ளில படிச்சேங்க
ம் நீங்க மட்டு தனியார் பள்ளி கான்வெண்ட்டுன் படிப்பீங்க ஒங்க புள்ளைய எடுத்துட்டு போய் அரசு பள்ளில சேப்பீங்களா
எங்கப் எங்கப்பா தலைமை ஆசிரியருங்க படிக்க வெச்சாக இவ்ங்க அப்பா வந்து தலைய ஆட்டுற ஆசாமிங்க
என்னங்க அவரு ஐ டி ஊழியரு லெட்ச லெட்சமா சம்பாதிக்கிறாரு அப்பற என்னங்க
இல்லங்க அவருக்கு என்ன இருந்தாலு ஐ டி வெ வாழ்க்க புடிக்கல நம்ப ஊரோட போய் விவசாய பண்ணிக்கிட்டு அம்மாவோடவே இருக்கலான் விருப்ப பட்றாரு சேரி அவ்க ஆசைய ஏ கெடுப்பானே நம்ப
ஐ டி வேல பிடிக்கலனா வேலைய விட போறாரா
ஆமாங்க
என்னங்க பைத்தியகார தனமா இருக்கு
ஆமாங்க அவ்ங்க அம்மாவ பாத்துக்கிறத்தா
திரும்ப வேல கெடைக்குங்களா வேணுனா
அவருக்கு அதுல நாட்ட இல்லன்றாருங்க அம்மாவோடவே ஊரோட போயிடுவோன் நெனைக்கிறாரு போயி அங்க இருக்கிற வயல்களெல்லா போகம் பாத்து வாழுவோன் நெனைக்கிறாரு
ஏங்க அவருக்கு ஒத்து வருமா இந்த வேலலா இடுப்புலா வலிக்காதுங்ளா
கூடமாட ஆள் சேத்திக்கலா பைய வேற இருக்குறா அப்றோ நமக்கு என்ன கவலன் நெனைக்கிறாருங்க
அந்த கொழந்தையால என்னங்க பண்ண முடியு
அது எல்லா செய்யுங்க அவ்ங்க அப்பாக்காக இப்பவே அவ்ங்க அப்பா ஷூவ பாலிஷெல்லா போட்டு வெக்கிதுங்க
பரவால்லயே அப்ப நீங்க வந்து கலயத்துல சோறு எடுத்துட்டு போவீங்க வயலுக்கு
ஆமாங்க
மாமோய்னு கூப்ட்டுட்டு போவீங்ளோ
அப்டியெல்லா ஒன்னு இல்லங்க ஒரு நாலு மாடு வாங்கலானு இருக்றங்க
நல்லது
அப்டியே எல்லாத்தையு வெச்சு சமாளிக்கலான் இருக்குறோ ஒரு இது
சேரி நீங்க பாலு வெண்ணெ நெய் எல்லா எடுத்தீங்கனா இங்க கொரியர்ல அனுப்பி வைங்க நெய் வேணாலு நாங்க வாங்குறோ
நல்லதுங்க நல்லதுங்க ஒரு கிலோ நெய் எழ்நூற்வாங்க உங்களுக்காக ஆஃபர்ல குடுக்கறே
பரவால்லைங்ளே நாட்டு பசு நெய் எழ்நூற்வாய்க்கு குடுக்குறீங்ளே நல்ல விஷயங்க
ஆமாங்க நீங்க சாப்ட்டு ஆரோக்கியமா இருக்கணுன்றது தா எங்களுடைய நோக்கங்கள்
ம் நல்லதுங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா குடுக்கணுங்ளா
அந்த எழ்நூற்ரூபாய்க்குள்ளவே எல்லா முடுஞ்சுடுங்க
ரொம்ப நல்லதுங்க அப்ப தேனி கீனி எது வளக்றீங்ளா
இல்லங்க இப்பதைக்கு நாலு மாடு வாங்கிருக்குறோ ஒரு பத்து கோழி குஞ்சு வாங்கி வளக்கறோ
மாட்டுக்கு தீவனல்லா என்னங்க போட்றீங்க
அத அங்கயே வயல் இருக்குங்க புல்ல மேஞ்சுக்குங்க
காட்டுக்கோழினா எது வளக்கறீங்ளா
இல்லங்க ஒரு நாலு ஆடு வாங்கி வச்சிருக்கறங்க ஆட்டு பாலு விக்கலா இல்லைங்ளா
ஆட்டுப்பால்லா வாங்றாங்ளா
ஆ வாங்கறாங்க வாங்கறாங்கங்க வியாபாரம் ஆகுதுங்க
சேரிங்க நா இப்போ அட்ரஸ் அனுப்புறேங்க உங்களுக்கு நீங்க எனக்கு இப்ப போட்டுட்ருங்
சேரிங்க நல்லதுங்க நல்லதுங்க சேரிங்க